ஆ எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கேங்க
சாப்ட்டாச்சுங்களா
ம் சாப்ட்டேன் காலேல இட் இட்லியும் சட்னியும் செஞ்சிருந்தாங்க அங்க என்ன சமையல்
ஆ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மதியத்துக்கு வந்து இந்த பருப்பு சா சாதமே செய்யலானு இருக்கோங்க
செரிங்க செரிங்கா பருப்பு சாதமா
ஆமா ஆமாங்க இங்க எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து கொஞ்சொ ஹோலி செலப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சும்மா வெளியே வந்து எட்டி பாத்துட்டு இருந்தேங்க அ அப்புறம் என் பையனு வந்து பாத்துட்டு எனக்குமே அந்த தண்ணியில வந்து அடிப்பாங்களாங்க கலரு அது வந்து வேணும் அப்படின்ட் அப்புறமே கேட்டான் அதுக்கப்புறம் செரின்னு நெட்ல பாத்தா கெடச்சிச்சு அ டென் மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ஆ கீழ வந்து பா த்தீங்கன்னா எல்லாருமே ம் ம் எல்லா ஸ்டேட் ல இருந்துமே இருக்காங்க சோ அதனால வந்து எல்லாருமே அவங்கவங்களுக்கு புடிப் போலங்க அந்த கலர் எல்லா மேல போடுறதுன்னு ஆ அவங்க பண்டிகைய இருந்தாலு மத்தவங்களுமே வந்து அந்த பண்டிகையில வந்து கலந்துக்கனாங்க எனக்குமே ஆசையா இருந்தது அதனால நானுமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் கீழ இருந்து ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க இந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த கிந்திக்காராங்க தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ பேசுவாங்க என்கிட்ட அவங்க நா போனோனே என் என்ன பண்ணாங்க கலர்ல வந்து வேலைய மேல போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் நானும் கொஞ்சொ எடுத்து அவங்க மேல போட்டேன் தம்பியும் கொஞ்சொ நேரம் வெளையாட்டிட்டு இருந்தாங்க
செரி செரிங்க நல்லா இருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு செலப்ரேஷன் எல்லா எல்லாருக்குமே கலர்னா ரொம்ப பிடிக்கும் அத மேல பூசி வெளையாடுறதுன்றது இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல நாள் தான்
ஆமா ஆமாங்க அ இப்ப வந் ஒரு சில பண்டிகை மட்டு தாங்க வந்து நம்ம எல் எல்லாருக்கும் அந்த பண்டிகை நம்ம கொண் டாடணும் நம்ம வந்து அத தா யூ எப்டி சொல்லறது அதது வந்து நம்ம வழிமுறையில இல்லனாலும் மே நம்ம பண்டிகைய கொண்டாடணும்னு சிலது ஆசை வரும் அந் இந்த ஹோலி பண்டிகவும் ஒண்ணுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பாத்துருக்கீங்க
நா எனக்கு வந்து கொழு வைக்கணும்ன்றது ரொம்ப ஆச ங்க இவங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க உங்க வீட்டுல வந்து வருஷொ வருஷொ கொழு வ ப்பாங்க அ நவராத்திரி ஒன்பது நாளும் வைப்பாங்க புது புது பொம்மைங்க வர் ஷத்துக்கு புதுசு புதுசா வாங்குவாங்க அழகா இருக்கும் நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் எல்லா பண்ணுவே அந்த மாரிலாம் நிறைய பண்ணிருக்கேன் ஏ ஒன்பது நாளுக்கு ஒன்பது விதமான பூஜை பொருட்கள் எல்லா வைப்பாங்க க பாக் வைப்பாங்க நெறைய வைப்பாங்க அதெல்லா பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்பளும் வந்து ஒரு எப்படி சொல்றது சாமி கும்புறதுக்கு ஒரு ஈடுபாடா பண்ணும்ன்ற ஒரு சந்தோஷ அங்க இருக்கும் நீங்களாம் பண்ணிருக்கீங்களா கொழுக்கெல்லாம்
நா வந்து கொலு வந்து பண்ணதில்ல ஆகா பாத்திருக்கே என்னுடைய கணவரோட அக்கா வந்து கொழு வைப்பாங் க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி ட்டு அ ஒரு ஏழு நாட்களோ என்னமோ வைப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து அடிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு வெள்ளை துணிய போட்டு அதுக்கப்புறொ ஆ சாமிங்களா எல்லாமே வந் து பூஜ பண்ணி எடுத்துன்னு வந்து அந்த லைன அந்த ஆர்டர் படி வெ ப்பாங்களங்க அந்த மாதி மெப்பாங்க அதுக்கப்புறொ அங்க பூஜை பண்ணிட்டு எல்லா வீ ட்ல இருந்து பிரசாதம் எல்லா எடுத்துட்டு வந்து படைப்பாங்கங்க படைச்சிட்டு இது தினமும் ஒரு சா ந்தறதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிரசாதோ எல்லா வந்து குடுத்து அனுப்புவாங்கங்க
கண்டிப்பா இந்த படி இ ஒன்பது படி வெக்கிறாங்க பாருங்க அந்த ஒன்பது படிக்குமே ஒரு கத சொல்வாங்க நல்லா இருக்கு இந்த படில இந்த சாமி வெக்கணு அப்டின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கத படிப்பாங்க பாட்டு பாடுவாங்க நீங்க சொல்றா மாரி வந்து டெய்லியு வந்து பிரசாதோ வெப்பாங்க அது எல்லாருக்குமே குடுப்பாங்க வர்றவங்களுக்கு வந்து தாம்பூலந் தட்டு குடுப்பா ங்க நல்லா இருக்கு அதெல்லா பாக்கும்போது ஒரு ஆர்வமா இருக்கு ஆ பெண்களுக்கான செய் ற ஒரு நல்ல ஒரு பூஜன் நானுமே சொல்வ
ஆமா ஆமாங்க நா என்னய அவுங்க வந்து பாத்தீங்னா அந்த ஒரு சின்னதா ஒரு கண் ணாடி மாரி நல்லா இருந்ததுங்க அதுக்கப்பறோ ஒரு குங்குமச்சிமிலி அதுக்கப்பறோ வளையல் அப்றோ ஒரு பிளவுஸ் பிட்டு இதெல்லா வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாரி குடுத்தாங்க ரொம் பவே வந்து நல்லா இருந்துதுங்க அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கனா நாங்களுமே பாத்தீங்கனா நா ஒரு கொழு வெக்கிர்த்துகாக போயி எதனா நம்மளுமே கிஃப்ட் பண்லான்னு சொல்லிட்டு ஒரு கடைல போய் வந்து பாத்தீங்கனா மயில் வாகனோங்க மூண் மயில் வந்து சேந்தமா இருந்தது அந்த மயில் பாக்கும்போது அவ் ளோ வந்து சூப்பரா இருந்ததுங்க உ குட்டியா வந்து அவ்ளோ வந்து உன்னிப்பா பண்ணிருந்தாங்க அந்தலோடய மயிலோட ரெக்க எல்லா வந்து அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க அந்த மாரி ஒரு மூணு ஜோடி வந்து நாங்க வாயின்னுவந்து அவுங்களுக்கு வந்து பரிசு குடுத்தோங்க அவுங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முருகர் பக்கத்துல வந்து அந்த கொலுல வந்து வெச்சிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க எங்களுக்கு அது பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப தாம்பூலந் தட்டு குடுக்கறாங் க அப்டினா அதுலயுமே ஒரு அந்த காலத்து வந்து பாரம்பரியோ இருக்குனு சொல்வாங்க கொழந்த இல்லாத வங்களுக்கு அந்த கொழந்த பொறக்கற மாரி கல்யாணோ சீக்கிரமா நடக்கிற மாரி எல்லாத்தையுமே வெச்சு சாமி கிட்ட படச்சு குடுப்பாங்க அந்த தாம்பூலந்தட்ல ஆசீர்வாதோ வாங்கிட்டு நம்ம வரும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு நம்மளே சாமி கும்பிட்ட மாரி எனக்கு ஒரு திருப்தி கெடைக்குங்க உங்களுக்கு எப்டி
எனக்குமே அப்டிதாங்க எனக்கு வந்து எனக்கு நா என் கணவர் கிட்டயே ஆரம்பத்துல சொல்லிருக்க நானுமே கொழு வெக்கணு ஆசை இருக்கு அப்டின்ற மாதிரி ஆனா என்னால வந்து முடியலங்க ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நா கண்டிப்பா வந்து சொந்த வீடு கட்டிட்டனா கண்டிப்பா நா கொலு வந்து வெப்பங்க எ எனக்கு ரொம்ப ஆசங்க மத் மத்தவங்க வெக்கும்போது அத பாக்கும்போது நம்மளு இந்த மாரி வந்து பண்ணணு அப்டின்ற மாரி எனக்கு நெறய வந்து ஆச வந்து இருக்குங்க
கண்டிப்பா நீங்க வெக்கும்போது நானு வரேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றே எனக்குமே எப்டி பண்ணணு கொஞ் கொஞ்சோ அத பத்தி தெரியு கொழு வெக்கறதுக்கு நவராத்திரி ஆ கண்டிப்பா செய்லா
ஆமாங்க நா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து வேல செஞ்சங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொழுல வெப்பாங்க அதுவே ஒரு வாரோ வந்து பாத்தீங்கனா ஸ்கூல்லயே வெச்சிருப்பாங்க அப்ப வந்து நெற யா வந்து பிரசாதோ இதெல்லா எடுத்துட்டு வந்து எல்லாரு மே அவுங்க அவுங்க டீச்சர்ஸ்ஸு எல்லாருமே அவுங்க அவுங்க வீட்ல வெச் செஞ்சு எடுத்துனு வந்து வெப்பா படைப்பாங்க சா மிக்கு அப்ப நெறயா வளையல் எல்லா இருக்கு அங்க ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கனா ஆ எ நெறயா வளையல் இருக்கவே எல்லாரு வளையல் எவ்ளோ வேணுமோ எடுத்துக்கலான் சொன்னாங்க நா எடுத்துரு கை நெறய போட்டுட்டு வந்தங் க ரெண்டு கைலயு அது வந்து ஒரு சவுண்ட் அதிகமா இருந்ததா அது ஒரு சந்தோஷ மா இருந்தது அ அதுக் க்கப்றோ ஒரு மங்களகரமா நம்ம வந்து குங்குமோ அப்புறோ வந்து பூவு தலைல அதுக்கப்பறோ நம்ம தலை பின்னி அந்த பூ வெக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு அது புடவைல தா நாங்க போவோ ஸ்கூலுக்கு பணிபுரியறதுக்காக அதனால வந்து எல்லாமே சேந்தே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்த குடுத்ததுங்க இந்த மாய் வரும் மங்களர கறமா நம்மளுக்கு மனசுல இருந்து அந்த சவுண்ட் கேட்க போது மனசுல இருந்து ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்குங்க அது காசு குடுத்தாலு நம்மளுக்கு கிடைக் காது அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷங்க
கண்டிப்பா எங்க வீட்டுல எங்க பக்கத்துல வந்த அவுங்க எல்லாமே செய்வாங்க அதெல்லா பாக்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு நம்பளு கடவுள் விஷயத்துல அவ்ளோ ஈடுபாடா ஆ எப்டி சொல் உண்மையா நேர்மையா செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை வரு அவுங்கள பாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாரி நம்ம மாசோ மாசோ வந்து பௌர்ணமி எல்லா கும்புடுறோல அப்ப வந்து அவுங்க பிர் சாதன்னல வைப்பாங்க அது சூப்பரா இருக்குங்க இன்னு சாப்டறதுக்கு எப்படின்னா கேசரி செய்வாங்க கூட் கே வந்து ஒன்சிக்னல இருந்துபாத்தீங்களா
ஆமா ஆமா. ஆமாங்க
கல்ல வந்து கிரைண்ட் பண்ணி அது கூட வந்து சுகர் போட்டு இது பண்ணி அது பவுடர் மாரி குடுப்பாங்க சூப்பரா இருக்கும்ங்க இன் நெய்ல போட்டு வறுத்து அது பவுடர் மாரி குடுப்பாங்க அதுக்காகவே நா இரண்டு மாசோ வந்து சின்ன வயசுல்லா வந்து வெயிட் பண்ணி சாப்டுவே அவுங்க குடுப்பாங்களா நம்ம வந்து சாப்புடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு பிரசாதசம் படைச்சு அத குடுத்து நம்மளு சாப்டும் போது அவ்வளவு சந்தோஷோ கொடுக்குங்
ஆமாங்க நானுமே வந்து அத செஞ்சிருக்கே எனக்குமே ரொம்ப புடிச்ச ஒரு ஸ்சு விட்டுங்க அது நானு அதே மேர் போட்டாங்க பொட்டுக்கடலையு அதுக்கப்றோ வந்து சர்க்கரையு சம அளவு வந்து அரைச்சிப்பேங்க அதுக்கப்றோ என்ன பண்ணுவனா அந்த நெய் இருக்கலாங்க நெயில வந்து அத போட்டு மிக்ஸ் பண்ணி அத வந்து நல்லா கைல வந்து புடிச்சு புடிச்சு ஒரு லட்டு மா ரி நம்மளுக்கு புடிச்ச வடிவத்துல நம புடிச்சு வச்சுட்டு அத வந்து நம்ம சாப்டும் போது அவ்ளோ சூப்பராக இருக்கு
மாரிங் உண்மையாலே ஸ்வீட்டுக்கு இந்த ஸ்வீட்ட அடிச்சக்கவே முடியாதுன் ந்த மாரி ஒரு ருசி குடுக்கு நல்லா இருக்கு சாப்படுறதுக்கு
ஆமா ஆமாங்க இப்ப வந்து இந்த வந்து பண்டிக நாட்கள்ல வந்து நெறைய இந்த மாரி பழ பலகாரங்கள் அதெல்லா செய்வாங்களா அது வந்து நம்ம சாப்டும்போது நல்லா இருக் குங்க ஆனா கொஞ்சோ ஒரு வய்சத்துக்கு அப்றோ நம்ம வந்து என்ன பண்ணனுனா அளவா எடுத்துக்கணுங்க
கண்டிப்பா அதுக்கே எப்ப பண்டிக வரும் நா வெயிட் பண்ணுவேங்க ஒரு சில நேரத்துல்லா பண்டிகைன்றது மாசத்து க்கு ரெண்டு மாசோ மூணு மாசோ அந்த மாரி எல்லா வரும்ல அந்த மாரி டைமிங்ல ஆ தீபாவளி அந்த முறுக்கு செய்றது அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வந்து முறுக்கு பலகாரமா அத சாப் பறதுக்காகவே நா வெயிட் பண்ணுவேங்க நீங்க எப்டி
ஆமாங்க வீட்ட வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு குடுத்து அனுப்பணுங்களா அனால எல்லா எல்லாருமேபலகாரம் வந்து செய்ய ஆரம்பிடுவாங்க நா அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா நெறைய து பலங்காரங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து நெறையவாட் வந்து விஷ்யங்கள் வந்து கத்துக்கலா இதெல்லா இப்டித்தா செய்யணு அப்டித்தா செய்யணுன்ற மாரி நம்ம வந்து நெறைய விஷ்யங்கள் வந்து கத்துக்கலாங்க
நல்லது நல்லது உங்க கிட்ட பாரம்பரியமா எப்டி சொல்றது பண்டி கை பத்தி பேசுனதெல்லா நல்லா இருக்கு கேக்றதுக்கு நீங்களு அதே மாரி தா வந்து கொலுல வைக்கணுனு ஆசப்பறீங்க அத கேட்கெ போது எனக்கு இன்னு சந்தோஷமா இருக்கு
ஆமாங்க ஒரொரு பண்டிகைலயு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷ்யங்கள் வந்து இருக்குங்க இப்ப வந்து பொங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்ளுக்காக உழைக்கற விவசாயங்களுக்கு வந்து நன்றி செலுத்துறது அப்றோ சூரிய பகவானுக்கு நன்றி செலுத் ட்டு இந்த மாரி விஷ்யங்கள் வந்து நம்ம பண்ணுவோங்க இன்னொன்னு வந்து தீபாவளி டைம் ல வந்து பாத்தீங்னா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கெடைக்குதுங்க ஒரு வந்து ஒரு மனசு ல வந்து அ தேவயில்லாதெல்லா போட்டுட்டு சந்தோஷோ வந்து ஒரு முன்னா டி வச்சு அந்த பண்டிகைய கொண்டாட்ற மாரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷோ குடுக்குதுங்க அந்த மாரி வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடும் போதுமே சேரிங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஆ ஒரு அது ஒரு அந்த குளூர் டைம்ல தானங்க கிறிஸ் மஸ் வரு அந்த டைம்ல வந்து அந்த ஒரு வை வைப் வந்து உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கேக்கலா சாப்ட்டு அந்த மாரி ஒர் ஒரு பண்டிகைல ஒரு ஒரு நல்ல விஷ்யோ இருக்கு ரம் ம்ஜான் அப்போலா பாத்தீங்கனா அந்த பிரியாணியெல்லா‌ சாப்பறது இன்னு நல்லா இருக்குங்க
நா ரம்ஜானுக்கு பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவேங்க நல்லா இருக்கு அவுங்க வந்து செய்யிறது எப்டி டேஸ்ட் இருக்குலா தெரியாதுங்க ஆனா சூப்பரா சமைப்பாங்க நாங்க சமைச்சா கூட அந்த அளவுக்கு எனக்கு டே ஸ்ட் வருமானு தெரியாது ஆனா அவங்க சமச்சு கையால குடுக்கும் போது அந்த ருசின்றது தனி வ இது தா
சேரி சேரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க நெறைய தகவல் வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோ
ஆன் மிக்க நன்றிங்க கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசும் போது இன்னு பேசுவோ நன்றி ம்
நன்றிங்க